கேக்குதுங்ளா தோழி?
நல்லார்க்கிங்ளா?
ஆ நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நல்லார்க்கிங்ளா?
நா கேள்வி பட்டே நீங்க எதோ வீட்ல விசேஷம்லா வெக்க போறிங்ளா எ கிட்ட சொல்லவே இல்ல?
ஆமாங்க தோழி சொல்லலான்தா அதா கூப்ட்ருக்கே கொஞ்சோ ஐடியாவு இல்ல அதுக் காகதா கூப்ட்ருக்கே தோழி என்ன அப்டினா எ பாப்பாவுக்கு அடுத்த வாரோ காது குத்துலான்ருக்கே. அதுக்கு தா செரி வந்துருங்க ஓகேங்ளா.
கண்டிப்பா வந்தர்றே நா வர்ம எப்டி ங்க பங்க்ஷன் வந்தர்றே கண்ப்பா எப்டிக் கிராண்டா வெக்க போறீங்ளா இல்ல எப்டி சாதார்ணமா பண்ண போறீங்ளா?
எனக்கு அதுதா ஒரு ஐடியா இல்ல அதுக்காகதா செரி அத உங்கள்ட சொல்லிட்டு அப்டி கேட்டுக்லா அப்டின்தா பண்ணிருக்கே. எப்டி வெக்கலா நீங்ளே சொல்லுங்களே கொஞ்சோ பட்ஜெட் கொஞ்சோ நார்மலாதாருக் கு ரொம்ப அதிகமாவு இல்ல ரொம்ப கொறைவாவு இல்ல.
இது
ம்.
பண்ண அப்டி பண்ணைலதா நம்ம சொந்தக்காரவங்களையு பாக்கலா. நம்ப்ளோட ஆனா கடன் ரொம்ப வாங்காம நம்ப தகுதிக்கு என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுவோ. ஏனா ஒரு நாள் தேவைக்கி கட வாங்கிபுட்டு நம்ப நாள்பட கஷ்டபட முடியாதுல்ல.
ஆமாங்க தோழி அதுதா அதவிட மு என்னன்னா சமைக்கறவங்க சொல்லிட்டாங்க இங்க கேஸ் தட்டுப்பாடு அதிகமா ஆயிடுச் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க வெறகு அடுப்புலதா சமைக்க பாக்குறாங்களா ஒரு சில சாதனங்கள் அதாவது இப்போ ஒரு சில சாப்பாடு இருக்குல்ல அதாவது இப்போ மட்டன் சுக்கா அது மாதிரி ஒரு சில சாப்பாடு மட்டுதா கேஸ்ல சமைப்போ மத்ததெல்லா வெறகல சமைக்கணு அப்டின்னு சொல்லிட்டாங்க வெறகுக்கே வந்து கிலோ நானூறு ரூபா சொல்றாங்க
ஒன்னு பிரச்சன இல்ல நீங்க கவலப்படாதீங்க நீங்க வந்துட்டு இப்ப மண்டபத்துல வைக்க போறீங்க அப்படின்னா மண்டபத்துலயே பின்னாடி அடுப்பு வைக்கிறதுக்குலா வாய்ப்பு எடம்லா ஒரு சில மண்டபத்துல இருக்கு நீங்க எந்த உங்க சு த்து வட்டாரத்துல எந்த மண்டபத்துல அடுப்பு வெக்கறதுக்கான பின்னாடி வாய்ப்பு குடுத்துருக்காங்கங்கற மண்டபமா பர்ஸ்ட்டு பாத்து புக் பண்ணிடுங்க நீங்க மண்டபத்துல வெக்கிறீங்கங்கும்போது பிரியாணியா போட்ருங்க கொழம்பு ஆக வெரவு அதிகமாகு
ஆ வெறு பிரியாணியா இல்ல கூட அததது செய்லாமா
ஆ பிரியாணி போட்று ஒரு வந்துட்டு சிக்கன் பிரியாணியா இல்ல மட்டன் பிரியாணியா உங்களுக்கு ஐடியாவ்ல இருக்கு
ஆ மட்டன் எடுக்க மட்டன்னா கிரேவி மட்டன் சுக்காதா சொல்லிருந்தோ சரி இப்போ சிக்கன் பிரியாணினா ஒரேடியா வந்து மட்டன் பிரியாணி வச்சுட்டு சிக்கன் தொக்கு வெச்சிருலால
இல்லைங்க தோழி நீங்க வந்து காசு வேற தட்டுப்பாடா இருக்குனு சொல்றீங்க அதனால மட் ஆ சொல்லுங்க தோழி கைல காசு வேற கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்கீங்கல்ல நீங்க மட்டன் பிரியாணிலா போட் அப்படினா செலவு ரொம்ப அதிகமாகு நீங்க என்ன பண்ணுங்கன்னா சிக்கன் பிரியாணி போட்டுடுங்க ஆமா சிக்கன் பிரியாணி போட்டுட்டீங்கன்னா ஏனா மட் மட்டன் வந்து கிலோ என்னூரூவா போய்ட்ருக்கு அணக்கன் வந்து இரநூத்த நூத்தம்பதூரூபா தா போகுது நீங்க அதனால வந்துட்டு சிக்கன் பிரியாணி போட்டுட்டு மட்டன்ல வந்து அந்த கிரேவி மாரி சா கப்புல வெச்சுடுவா ஆ நல்ல சால்னாவா அப்டின்னா போட்டுக்கோங்க சரிங்ளா
போய்ட்டு வாங்க
ம் அதே மாதிரி முட்ட வெச்சுடுங்க எல்லாருக்கு
கேக்குதுங்களா தோழி ஆ சொல்லுங்க தோழி
பேசுங்க மாரீஸ்
ஆ இல்ல சோளி நீங்க பேசுறது வந்து ஆ உங்கள்ள கொஞ்ஜோ உங்களோட நெட்வொர்க் சரியில்ல நினைக்கிறே கொஞ்ஜோ க நெட் ஒர்க் இருக்குற இடத்துல பேச முடியுங்களா
இல்லீங்க பேசுறது எனக்கு நல்ல தெளிவா கேக்குது நா சொல்லட்டுமா
ஆ சொல்லுங்க தோழி இப்போ
அவனயே என்கூட சேதா இருக்கறதுனால நீங்க வந்துட்டு சிக்கன் பிரியாணி போட்டுட்டு மட்டன்ல ஒரு
ஆ சரிங்க தோழி
இல்லனா ஒரு மட்டன வந்து கப்புக்கு மாரி ஆளாளுக்கு இவ்ளோ வர மாரி கப் கரியா வெச்சுடுங்க சரிங்ளா
ஆ அப்டி சொல்றீங்க இதாது ம மட்டன் எலும்பு தால்ச்சா சொல்வாங்க அந்த மாதிரி
ஆமா ஆ அந்த மாதிரி வெச்சுக்லா உள்ள
ஆமாங்க தோழி ஆமா ஆமா சரிதா நீங்க சொல்றது ஒரு ஐநூறு பேர் இல்ல அற்நூறு பேர் தோழி ஏனா நம்ம இப்போ நம்ம முன்னூறு பேர் கணக்கு கு வீடு சொல்றோன்னா வரவங்க வந்து ஒரு வீட்ல ரெண்டு பேர் மூணு பேர் வந்தாங்கன்னா அது ஒரு அறநூறு பேர் ஆயிடுல்ல அதுனால அறுநூறு பேர் கணக்கு பண்ணி
செஞ்சா
ஆ
ஒரு ஆனியன் பச்சடி வெறு ஹுட்டு செஞ்சுக்கங்க
வ தோழி
அதே வெச்சுடுங்க தோழி தயிர் சாதோ இல்லன்னா ஏதாது ஒரு இது ஆனா இல்ல ஒரு சிலர் வந்து டு அன்னிக்கி விருதம்பாங்க இல்ல ம நான்வெஜ் சாப்
வெருதா புரி தோழி அதுக் ஆமா அதுகுனு க அந்த ஃபங்க்ஷ அதாது ஃபங்க்ஷன் டைம்ல வெறு தயிர் அப்டின்னு வெக்க முடியாதுல்ல தோழி அதாது நம்ம இப்ப அவங்க ந இ நெனச்சிட்டு வருவாங்க இ மட்டன் லட்ட அதாது கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் மோர் இது வச்சு அது இருக்குன் நெனப் பாங்க அப்டி இருக்குற பட்சத்துல நம்ம அவுங்ளுக்கு ஒரு ஏமாற்றத்த குடுக்குற மாதிரி ஆயிருல்ல
ஆமா ஒரு இருவது பேரு நுப்பது பேருக்கு ஏனா நெறையா பே ரொம்ப கம்மி பேரு தா வந்து நான்வெஜ் சாப் புட மாட்டம்பாங்க ஒரு இருவது பேருக்காது சாப்புட்ற மாரி சைவ சாப்பாடு சமச்சுக்குங்க
அதாவ்து அந்தது கூட்டு பொரியல் அவியல் அந்த மாதிரி
அ அந்த மாதிரி ஏனா சாப்புட மாட்டேன் சொல்றவங்க வந்து வந்துட்டு பட்னியா போ கக்கூடாதுல்ல
ஆமாங்க தோழி அதுவு சரிதா ஏனா அந்த மாதிரி சமச்சோ அப்டினா வரக்கூடியவங்களுக்கு ஒரு திருப்தியு இருக்கு சைவம் சாப்புட்றவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியு இரு கு நம்மளுக்கு மனசுக்கு திருப்தி இருக்கு வந்தவங்க எல்லாரு சாப்ட்டு போறாங்க நல்ல வேல அப்டின்னு ஒரு திருப்தி இருக்கு
ஆமா அவுங்ளுக்கு உங்க சைட்லா எப்டினா காது குத்திக்குலா வர்றாங்கனா பையி குடுக்குற பழக்கோ உண்டா ஒரு மஞ்சள் பைல தேங்கா வெத்தலபாக்கு வாழப்பழோ ஒரு சா த்துக்குடி போட்டு குடுப்பாங்கல்ல
நா இது வர கேள்வி பட்ருக்கே ஆனா குடுத்ததில்ல அந்த மாரி குடுக்கலாங்களா
அது குடுக்குலா இப்ப நீங்க ஒரு இந்த காது குத்திக்கு இவ்ளோ செலவுனு எஸ்டிமேட் வெச்சிருப்பீங்கல்ல அது நீங்க வந்து சமையல் காரட்டல்லா பேசிட்டு அது க்கு எவ்ளோ ஆகு பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாரி பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி பாத்துக்கோங்க நீங்க வந்து ஏதாது கடைல நம்ப ஹோல்ஸேலா நீங்க சா த்துக்குடி பழலா வா ங்கி தேங்காயுமே ஏதாது ஒரு தோப்புல போயிட்டு வாங்னீங்கன்னா அதுவு கம்மி வெலயா இருக்கு
ஆனா முக்கியமா தேங்கா வைக்கணுமா அந்த பைல
அது வந்துட்டு நம்ப பட்ஜெட்ட பொறுத்துது தேவ்டியா ஆனா கல்யாணொன்னா எல்லாருமே கண்டிப்பா தேங்கா வெப்பாங்க நீங்க காது குத்துங்கம்போது ஒரு பைல வந்துட்டு நாலு சாக்லேட்டு போட்டுட்டு வாழப்பழோ ஒரு சாத்துக்குடி வெத்தல பாக்கு போட்டு வெச்சிங்னாலே போது
அதாவது குங்குமம் மஞ்சள் அந்த மாரி தானே
மஞ்சள் குங்குமம்ல்லா வேண்டா நம்ப காது குத்து ஃபங்க்ஷன் தான வக்கிறோ அது வளகாப்புனாதா மஞ்சள் குங்குமம் வக்கெணு நீங்க வந்துட்டு அ காது குத்தி தான ஒரு வாழப்பழோ ஒரு அ சாத்துக்குடி ஒருத்த இது வெத் சாக்லேட் போட்டு வெச்சுடுங்க
ஆஹ் சரிங்க தோழி இல்லன்னா அஹ் வளையல் போடுறாங்க அதெல்லா தேவயில்லல அதெல்லா வந்து சும்மா அது வளக்கா
சும்மா ஆமா வளகாப்புக்கு தா போடுவாங்க நீங்க இது மட்டு பண்ணிக்கோங்க அடுத்துப் அடுத்து பாத்தீங்கன்னா அஹ் அடுத்து பாத்தீங்கன்னா எப்டி பத்திரிகையா அடிக்கலானு இருக்கீங்களா இல்ல ஃபோன்ல நேர்ல சொல்றதோட வெச்சுக்கலானு இருக்கீங்ளா
இல்ல தோழி பத்திரிக்க அடிக்கணு தா ஆனா வந்து முக்கியமானவங்களுக்காக அதாது தாய்மாமன் அப்புறமா வந்து நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு மட்டு பத்திரிக்க அடிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு வந்து ஃபோன் மூலயமா அழைப்பு குடுக்கலா ஏனா வந்து வெளி ஊருங்கள்ல
அது வந்து பெரிய தப்பா போயிடோ தோழி எப்டி இருந்தாலு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச் சன சமீபத்திலயு பாத்த அது எப்டினா ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கனா முக்கியமானவங்களுக்கு கொஞ்சோ இதா உள்ளவங்களுக்கு நல்ல பத்திரிக்க அடிச்சு ட்டு உன்னொருதவுங்ளுக்கு சாதாரண மஞ்ச பத்திரிக்க அடிச்சுட்டாங்க அதுவே இங்க ரொம்ப சண்டயா போயிடுச்சி பிரிச்சு பாக்கறாங்கன்னு அனால நீங்க பத்திரிக்கன்னு அடிச்சா எல்லாருக்கு அடிங்க அப்டி இல்லனா எல்லாருக்குமே வார்த்தைல சொல்லிடுங்க தோழி ஏனா நீங்க பத்திரிக்க குடுத்தீங்கனா ஒருத்த மூலியமா உன்னொருத்தருக்கு தெரிஞ்சு போய்டு
புரியுது இன்ன மாரி குடுத்தாங்க அப்டின்னு
ஆமா அது வந்து பெரிய நம்ம எதார்த்தம நம்ம சூழ்நெலை கருதி செஞ்சாலு அது பெரிய தவறுல முடிஞ்சிடு தோழி நீங்க அந்த தப் ப செஞ்சிடாதீங்க
ம் புரியுது தோழி புரியுது கண்டிப்பா நீங்க சொல்ற ஒரு நல்லதாதா இருக்கு இப்போ வந்து அஹ் முக் எனக்கு ஒரு என்ன ஒரு சந்தேகனா இப்ப நம்மளுக்கு வந்து பத்திரிக்கைங்கிறது எ வ்ளோ ரேட்லந்து தொடங்கோ தோழி முடிஞ்ச அளவுக்கு நா பாத்த கேட் டே நா கேட்டதுல வந்து ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா பத்திரிக்க வந்து பத்து ரூபாலந்து தொடங்குது அந்த பத்திரிக வந்து ரொம்ப வந்து லோவாருக் கு அந்த மாதிரி சொன்னாங்க ரொம்ப குறைவா இருக்கு அப்டின்னு அது எப்டிங்க தோழி குறைவான பாத்திரிக்க குடுத்தா எதுவு தப்பா எடுத்துப்பாங்ளா
மொதலேந்து எப்டினா இப்பல்லா நெறைய டெக்னாலஜி வளர்ந்துட்டு இல்ல காது குத்து பர்த்டே ஃபங்க்ஷனகுல்லா என்னன்னா சின்னதா ஒரு பாக்கெட் சைஸ்ல காடு மாரி அடிச்சு குடுத்துறாங்க அதுல சிம்பிளா அஹ் நம்ம அப்பா அம்மாக்கு அதாது கொழந்தையோட அப் அப்பா அம்மா பேரு கொழந்தை பேரு ஒரு தாய் மாமா பேரு அவ்ளோதா சிம் பிலா ஒரு பாக்கெட் சைசு கார்டுல வந்துருச்சு விஸ்டிங் கார்டு மாரிலா அதெல்லா நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவு இருக்கு ஒரு நியூ ட்ரெண்டாவு போயிடு உங்களுக்கு
ஓ புரியுதுங்க தோழி அந்த மாதிரி சொல்றிங்க
ஆஹ் அதெல்லா ஸ்டார்டங் ஒரு ஏழு ரூவா ஆறு ரூவாயில இருந்தே நமக்கு வந்துடுது இப்ப
ஓ அந்தர
ஆமா ஆமா தோழி ஏனா கார்டு ரொம்ப சின்னது தானே நமக்கு
ஏழு ருப் பால
ஆமா தோழி கார்டு நமக்கு ரொம்ப சின்னது தான அதனால வந்துட்டு இந்த பட்ஜெட்லையே கெடைக்குது நீங்க அப்டியே அடிச்சிருங்க
ஆ புரிது அதனால நம்மளுக்கு வந்து ஒரு காசு வந்து தட்டுப்பாடு இருக்காது ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கு கூட்ட மாரி குடுத்த மாரியு இருக்கு கூப்ட்ட மாதிரியு இருக்கு நம்ளுக்கு திருப்தி இருக்கு கரெக்ட்டுதா செரிதா தோழி நீங்க சொன்ன குறிப்புகள் எல்லா நல்லா இருக்கு தோழி எனா வந்து இவனால ஒரு ஆ ஒரு இது இல்லாம இருந்தே இப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கடைச்சுது கண்டிப்பா வந்து வீட் ல குடும்பத்துல எல்லாரையு கூட்டிடு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு காது குத்து ஃபங்ஷன்னுக்கு நீங்கதா முன்ன நின்னு நடத்தணு கண்டிப்பா வந்
நா வந்துட்றே நீங்குளு சொந்தோ பந்தோ யாரையு விட்டுடாம எல்லாரையு கூப் ட்டு நல்ல விதமா பண்ணுங்க மொதநாளே வந்தறே
ம் கண்டிப்பாங்க வந்துருங்கண்ணா நன்றிங்க வெச்சிருங்க நன்றி வணக்கம்